கேக்குது அ கே ம் நல்லா இருக்கு இது அன் ஒன்னும் இல்ல சும்மா அப்டியே படுத்துட்டு இருந்தன்
சரிங்க சரிங்க என்ன சமச்சிங்க
ம் சட்னி வச்சுட்டு சப்பாத்தி பண்ணிட்டேன்
அப்டிங்ளா சூப்பர் சூப்பர் என்ன சட்னி செஞ்சிங்க.
தக்காளி சட்னி
அ அருமையா இருக்கும் தக்காளி சட்னி சப்பாத்தி உம். சூப்பர் சூப்பர் அது என்னமா சொல்லான்னு வந்த அ அந்த இது என்னமோ சொ அ முட்ட குருமா ஒரு நாள் செஞ்சன்னு சொன்னிங்ளா அது எப்டி செ செய்வீங்க சொல்லுங்க பாக்லாம்
ந உம்
முட்ட குருமா நீங்க ஒரு ஸ்டைல்ல செய்வீங்க நா ஒரு ஸ்டைல்ல செய்வன் அது எப்டின்னு கேட்டுக்கற உங்க கிட்ட நீங்க எப்டி செய்வீங்கன்ட்டு முட்ட குருமா இப்ப குரும செய்றீங்ள இப்ப சப்பாத்திக்கு வந்து நா எப்டி செய்வ னா தக்காளி அ வெங்காயம் பெப்பரு தூள் பெப்பர்ர அதுல போட்டுட்டு இஞ்சி பூண்டு ரெண்டுமே எல்லாமே அரச்சிட்டு அரச்சு வச்சுப்பென் தனியா கொஞ்ஜோ கார காரமா செய்ணுனா அத கொ வெச்சுக்கிட்டு எண்ணெ ஊத்திட்டு வெங்காயம் நல்லா இது பாட்டு வெங்காயம் போட்டுருவன் ஒரு பட்டலவங்கொ பட்ட லவங்கம் அரைக்க மாட்ட அதுல வாஷ்னைக்காக மட்டு யூஸ் பண்ணுவன் போட்டுட்டு இத அதுல கொட்டிட்டு நல்லா கலக்கி கொஞ்சமா மொளகாத்தூள் தனியாத்தூளு மஞ்சத்தூள் இந்த மூணுமே போடுவே போட்டுட்டு நல்லா கலக்கிட் ட்டு கொஞ்சோ நேரோ அந்த ஸ்மெல் போற வரையு அந்தது எண்ணெயிலயே வறுபட்னே இருக்கும் அப்புறம் கொஞ்ச நேரோ பொறுத்து என்ன பண்ணுவனா அன் மொட்ட முட்டைய வந்து வேக வச்சு வச்சிருக்க மாட்ட அப்டியே பச்சைய வந்து ஒடச்சு அப்டியே ஊத்திருவ அதுல இப்டி அ இல்ல சாதத்துக்கும் சாப் ட்கலாம் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு இன்னும் அல்டிமேட்டா இருக்கு செஞ்சு பாருங்களே சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கு பெப்பர் போடுறதுனால நல்ல டேஸ்ட் நல்ல கிரேவி மாரி வரும் கிரேவி மாரி வரும் ஒரு அ நாலு முட் ட்ட ஊத்திருங்க செம்மையா இருக்கும் அவ்ளோதா இத மட்டு நல்லா வதக் ட்டு ஆனா எண்ணெயில வதக்கணும் அந்த ஸ்மெல் வாசன கொஞ்சோ போணும் தக்காளி வெங்காயொ அதெல்லா கொஞ்சோ ஸ்மெல்ல வந்து போணு போனாதான் வந்து கொஞ் நல்லா இருக்கும் அப்பதா வந்து கொஞ் பாக்க கிரேவி மாரியு இருக்கும். நல்லாவே இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க நாளைக்கு சப்போஸ் சப்பாத்தி நாளைக்கு நாள் நாளைக்கு எதுனா செய்ற மாரி இருந்தா இது ச இது சைடிஷ் டிரை பண்ணுங்க. எதுனா டவுட் இருந்தா கால் பண்ணுங்க நா சொல்றேன் நானு. ஓகேங்களா ம் ம் என்ன மழ வந்ச்சுங்களா உங்க வீட்லெல்லா
ஆ மழ வந்தது ம் ம்
வெயிலே இல்லப்பா காலையிலேருந்து காலையிலேருந்து வெயிலு நல்லாவே இருந்துச்சு கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு லெவன் ஓ கிளாக்லேருந்தே ஒரு மாறி மூடியேதா இருந்தது ஒரு த்ரீ டு ஃபோர் ஒன்னவர் வந்து நல்ல மழ அதுக்கப்பற வந்து ஆ ஆ சாதாரணமா அப்படியே நார்மலா அப்டியே வெயில் லைட்டா வந்ச்சு மறுபடியு அப்படியே பிளாக் ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அவ்ளோவா வெயிலே தெரியல
நைட் தூங்கிறதுக்கும் கொஞ்ச நல்லாருக்கும்
நல்லாருக்கும் ஆ ஆமா ரொம்ப வேக்காடா இருந்துச்சு பாரு நேத்துல்லாம் வேக்காடா இருந்துது கொஞ்ச மூடியானா மழ வர்ல மூடிட்டு இருந்ததுனால ஊம வெயில்னுவாங்க இல்லீங்களா அந்த மாரி இருந்துச்சு இந்த மூனு நாளாவே அப்டிதா இருந்துச்சு இங்க
ம்
அதுக்கப்புறந்தா வந்து கொஞ்ச அப்டியே வெயில் வரவு கொஞ்ச நல்லாதா இருந்தது
ம்
ம்
இது ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவ பண்ணணு பேசணு
அது இதுல கேக்கக்கூடாதுப்பா
ஓ
அப்டியா அதுனாலதா நா சேர் அத பத்தி நா தனியா பேசிக்கலா ஆ ம் அப்புறம் என்ன சாப்ட்டீங்க சப்பாத்தி தக்காளி சட்னி செஞ்சு நீங்க சாப்ட்டீங்களா செரிப்பா செரி இல்ல இன்னைக்கு ஒரு பாய் வீட்ல ஆ சாப்ட்டப்பா இட்லி ஆ சிக்கன் கிரேவி இட்லி ஊத்திட்ட இன்னைக்கு தோச செய்ய சொன்னாங்க செரி இட்லியே ஊத்திட்ட சூடா இட்லி நால் நாளா நல்ல பஞ்சு மாரி பறந்துருச்சு டிஃபன் ஐயிட்டோனா கொஞ்ச சீக்கிர போய்டு எங்க வீட்ல இந்த ரைஸ்ஸுன்னாதா கொஞ்ச அப்டியே தள்ளுப்பா தட்டுப்பாடா இருக்கும் போவாது வராது அப்டி இருக்கும் ஆ அவுங்கல்லா சூப்பரா பசங்களுக்கு மூணு வேளையு இட்லி குடுத்தாலு ஸ் சாப்ட்டுருவானுங்க மூணு வேள இட்லி குடுத்தா கூடோ மூணு வேளையு இட்லி சாப்டுவானுங்க தேன்ல தொட்டா பால்ல தொட்டு கூட சாப்ட்டுருவானுங்க அவனுங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரே விஷ்ய அந்த பருப்பு சாப்பாடுதா பருப்பு சாதோ ஆ வெஜிடபிள் ரைஸு அதெல்லா எடுக்கவே மாட்டானுங்க எது நல்லதோ அது சாப்ட மாட்டானுங்க ஆ ஆமா நாண்வெஜ்ஜு தான்ப்பா நாண்வெஜ்ஜுதா சாப்புட்ணு ஆ ஒரே அமக்கலந்தா போங்க சாப்பாடு மட்டு செட்டாலச்சின்னப்பா எனக்கு ஏன் இது செஞ்ச அது செஞ்சன் அதுக்கு ஒரு பத்து கேள்வி கேட்னுக்குவா
ம்
ம் அவுங்க என்ன ஆர்டர் பண்றாங்களோ அதுதா செரி இப்ப ஸ்கூல் போம் போதே வந்து அவனுக்கு லன்ச்சு வந்து மதியான நான்தா கட்டி குடுப்ப அவனுக்கு கா காலைல சொல்ட்டு போயிருவா என்ன செஞ்சு குடுத்தோம் அனுப்பணுன்றது காலைல ரைஸா இல்ல வெஜு டெபுலா இல்ல எதுனா குடுத் அனுப்பிட்டேனா ஈவ்னிங் வந்து அதுக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கும் வீட்ல நா என்ன சொன்ன நீ என்ன சொல்லி கு என்ன அனுப்பிருக்குற கேரட்டு சாதன்னா சா செய்ய சொன்ன நீ புளி சோர குடுத்தனுப்பிருக்க யார் சாப்டுவங்க அத நீயே சாப்டுனு எடுத்துனு வந்து வெப்பான்
ஆஹ்
மேனு காலில குத்துட்டு போயிருவாரு அதுக்கேத்த மாரி நம்ம அனுப்பிர்ணும் சைட் டிஷ் வச்சு அனுப்பணு ஒரு பாக்ஸ்ல ஃப்ரூட்ஸ் வச்சு அன்ப்பனு அதெல்லாம் பயங் இல்ல சம்டைம்ல காலில செய்ய முடியாது பட்சத்துல காலையிலப் பொழுதுல வந்து க்கு செய்ய முடியாத பட்சத்துல மட்டும் செஞ்சி மத்தியானோ குத்து அனுப்பிடுவே
அஹ்
த்தெல்லா கால்லே செஞ்சி சப்போஸு எடுத்து குடுக்க குடுக்கறதுக்கு ஆள் இல்லன்னா காலில செஞ்சிபோ அனுப்பிடுவே
ஆ ச்சி
செய்றோ இல்லிங்களா அப்வே வந்து எதனா செஞ்சன்னா குடுத்து அனுப்பிடுவ அதுல்லா பக் கா சாகா சாப்பாடு கரெக்டா எடுத்துன் போயிடுவானுகோ இதுல வேற லஞ்சு பேக் சின்னஸாந்தா எடுத்துன்னு போ மாட்டா அது வந்து அழகா இருக்கணும் அந்த லஞ்சு பேகு நீட்டா இருக்கணு பெர்சா இருக்கணு டவல் அதுல வைக்கணு வோட்டருக்கேனு அந்தக அவனுக்கு குகேத் த கலர்ல தான் வாங்குவோ வேற கலர்ல நம்ப வச்சுன்னா அது அது இது பண்ணமாட் ரொம்ப ரெஸ்ரேஷன் பண்ணுவாப்பா அது பெரிய பைய அவுரா லெவன்து
அஹ்
ஆஹ் இவ பெரியவ வந்து அதுல்லா ஒண்ணும் பண்ண மாட்டாரு என்ன குடுத்தாலு கஞ்சி கரைச்சி அனுப்பிட்டுருந்தாலும் அழகா சாப்ட்டுட்டு வந்துருவா அவ வந்து ஏமா அத குடுத்தன்னு கூடக் கேக்க மாட்டா
எல்லா வீட்லயும் பெரிய பசங்கலப்டிதான் சின்ன பசங்கனா கொஞ்ச வாள்
செம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான் சின்ன பையன்தா ரொம்ப மோசோம் ஒரு நாள் செம்ம கிளாஸ் ஆயிடும் எனக்கும் ஹஸ்பண்ட்கோ அவன் இன்னா சொல்றன்னோ செய்யி நீ ஏன் இத பண்ணிட்டுருக்கனா ஒர் ஒரு சில டைம்ல நம்க் திங்ஸ் கிடைக்காது அத பத்தி பண்ணிட்டோணு கெடைக்காது ஹ சம்மாப் டைம்ல நம்ளுக் வொடம்பு முடியாது ச மத்யானத்துல சப்பாத்தி குருமா செஞ்சு குடுத்தனுப்ப சொல்லுவா சப்பாத் சாப்பன்னு போலருந்சினா அந்த டைம் என்னால செய் முட்லனா ரைஸ் குடுத்து அனுப்பிட்டன்னா அது ஏன் குடுத்த அதுக்கு ஒரு கேள்வி அய்யய்யய்யோ என்னாப் பா இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ஸ்கூலே ஸ்டார்ட் ஆவாதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது வீட்லந்து காலையில நைன் ஓ கிளாக் தான் எழ் அஹ் நைன் ஓ கிளாக் தான் எழ்னோ அதுக்கு மேல டிபன்ஸ் செய்லா மெதுவா அதுக்கு மேல லஞ்சு மெதுவா செஞ்சு ஸ் சாப்பட்லா கொஞ்சோ டைமிங்கோ கிடைச்சிச்சு என்னா ஒண்ணு சம் ஆப் டைம்ல வந்து து காலையில ஸ்கூலு எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பிர்ரோ இல்லிங்களா அதனால கொஞ்சோ ஈஸியா இருக்கோ ஒன்போது மணிக்கே அஹ் க்ளோஸ் ஆயிடு எல்லா வொர்க்கோ அதுக்கு மேல சாமான் தேச்சுட்டு வீடு எல்லாம் பெருக்கிட்டு என்ன துணி எதன தோய்க்கர்தானா கால்ல அந்த வொர்க்கு முஷ்டோ லெவன் ஓ கிளாக்கு முடிஞ்ரும் எல்லா வொருக்குமே அதுக்கு முன்ன நம்ப குளிச்சுட்டு வொக்கான் கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஓகே தா எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர்
உம் ஆமா காலையில ம் ஆமா வீட்டுல இருந்தா வேலையும் முடியாது சுத்தமா முடியாது எல்லா வேலையும் பெண்டிங்லயே நின்னுக்கும்
உம் கண்டிப்பா கண்டிப்பா இதேதா பண்றாங்க எல்லார் வீட்லயும் இதேதா நடக் குது போய்யிறானுங்கப்பா இல்ல கிரௌண்டுக் போயிடுவானுங்க பசங்க கிரௌண்டுக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு இல்னா ஒரு மணிக்குதா வருவானுங்க வந்து அதுக்கு மேல் தா டிஃபன்னே ஸ்டார்ட் ஆவும் டிஃபனே டுவல் ஓ கிளாக் தான் இட்லியே சாப்புடுவாங்க மூண் மணி நாலு மணி சாதோ சாப்டுவானுங்க நைட்டு வந்து ஒரு சம் ஆப் டைம்ல சாப்டுவானுங்க இல்லனா படுத்துருவானுக ஏ கேட்டிங்கனு லீவ்ல இப்ப ஸ்கூல் டைம்னால காலில குடுத்தன்ப்பிர்னால கால்ல டிஃபன் சாப்ட்டிர்றாங்க எட்ர மணிக்குலா அ மதியான லஞ்ச் கரட்டா லஞ்ச் டைம்ல நல்லா சாப்ட்டிர்றாங்க ஈவ்னிங் வந்தா பசிக்குதுன்வாங்க இல்னா நைட்டு கரட்டா இப்ப ரொட் டின் கரட்டா வந்துரு ஸ்கூல் டைம்ல இல்லனா அது கஷ்ட உங்க பசங்க எப்டிப்பா
பெரியவ எதுனாலியு ஓகே சொல்வா சின்னவ நீங்க சொல்ற மாரியே எல்லா அவ புடிச்சது அவளை கேட்டு சம்ச்சாதா சாப்பிடுவா இல்லியா நம் இப்ப நம்ம ஒரு நாள் டயடாகு து எதுனா சம்ச்சா அத சாப்பிட வைக்கிறதுக்கு நா ஊட்டி வுட்னு ஊட்டி வுட்டா சப்டுபா
ஆ எல்லா வீட்லு ஒன்னொன்னு அப்டிதா இக்கு பெரியவ அப்டிதா சம்டைம் ல அம்மா எனக்கு ஊட்டி வுட்டா கொஞ்ச பெட்ரா தோணுதுனுவா வேணாமா கொஞ்ச சாப்பாடு போட்டுனு வந்து ஊட்டிவிடுமா இல்லனா போ நா சாப்ப மாட்டேனிடுவா நமக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு அப்பதா அப்டியே இடுப்பு வலிக்கு எல்லா வேலையு முஸ்டு அப்பதா ஒக்காருவோ சாப்பாடு போடுணுவா ஊட்டுணுவா ஐயோ ரொம்ப ஒரு நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமாய்டு என்னாடான்ற மாரியாய்டு
அதுக்கே திட்டீனு இப்பாரு இவ்ரு சேரி சாப்பவு சாப்டர்றாங்ளேன்னு ஊட்டிர்ணு வேற வழி இல்லன்னு ஊட்டிர்றது
என்னப்பா
சா சாப்பில்ல சாப்ட மாட்டேன்றாங்களேன்றதனா ல ஊட்ட வேண்டியதாருக்
ஆமா அது பிளாக்மெயில் பண்றது நா சாப்ட மாட்டே அப்டின்டா நம்ளுக்கு எப்டியு மன்சு கேக்காது சாப்டாதா நமுக்கு அப் இப்ப வந் திருப்தியாயிடு காலைல அந்த டிஃபன் நான் தோஸ் சுடும் போதே சாப்டுட்டாதா எனக்கு டென்ஷன் கொஞ்ச கொறையு இந்த ஹாட் பாக்ஸ் சுத்தி வச்சுட்டு அதுக்கு மேல சாப்பிறது என்க்கு புடிக்கவே புடிக்காது ஆன் த ஸ்பாட்டு செய்யறதா சப்பாத்தியா இருக்கட்டு தோசையா இருக்கட்டு இட்லியாருக்கட்டு அப்பவே வந்து சுட சுட வந்து சாப்பிட்டறது நல்லது இவுங்க என்னாப் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு காலதாம இழுக்குவாங்க பாருங்க கடவுளே அப்டி இருக்கு பரவால்ல எல்லா ஒர்க்கு முடிஸ்டிங்க இப்ப படுக்கற டைம்மாய்ச்சுங்ளா
ஆ சேரி நீ இவரு வர்ல இவரு வந்தாருன்னா சம் இவருக்கு ஒரு ரெண்டு சப்பாத்தி சுட்டு வுட்டுட்டு கெளம்
சேர் ஆஹா சுட்டு வைக்கிறது கூட எனக்கு கூட ம் எனக்கு கூட புடிக்காது சுட்டு வச்சுட்டு ஆமா சுட்டு வச்சுட்டு சாப்றது வந்து ஒரு மாரி சம்னா ஒரு சில டைம்ல வந் து அ ரப்பர் மாரியாய்டு சாப்புர்றதுக் கஷ்டமாருக்கு ஒன்னு மட்டு சாப்டு ஒன்னு வச் ச்ருவாங்க இப்ப சூட சுட அப்பவே சுட்டு குடுத்தோன்னுச்சுக்கோங்க ஓரளவு ஓகே ஓரளவு ஓகே நல்லாவே சாப்டுவாங்க நல்லாவே சாப்டுவாங்க கொஞ்ச ஓரளவுக்கு நமக்கு திருப்தி இக்குபோல ரெண்டு சாப்ட்டாருன்ற மாரி நா கூட அதேதாபா ஆனா திட்டுவாரு இவரு சுட்டு வச்சிரு சுட்டு வச்சுரு நா வந்து சாப்ட்டுக்கற பரவால ரப்பர் மாரி இந்தா கூட பரவால நா சாப்ட்டுக்றேன்னுவாரு ஆனா எனக்கு மனசு செட்டாகாது சரி நீ என்னாப் பரவால்ல பதினொரு மணி ஆனாலு சொல்லு நா சுட்டு குத்துறன்னுவ உம் சரிங்க தோழி நன்றித் தோழி ஒதுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டு நன்றி நன்றி